ஹலோ
வணக்கம் சா
சாப்டாச்சு நீங்க?
சாப்டேங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நா சும்மாதா உக்காந்துட்டு இருக்கே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
உம் செய்மா அதேதானே
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
இன்னக்கி தோச தாங்க வேற பெருசா எதுவு ஸ்பெஷல் இல்ல இன்னைக்கு மண்டேல்ல. நேத்துதானே சண்டே எல்லாம் முடிஞ்சது
சேரி
நீங்க
செம் அதேதா நேத்து கொஞ்சோ நல்லா இருந்தது இன்னைக்கு கொஞ்சோ சுமார் தான் சுமார் தானா என்ன சொல்றதுங்க பருப்பு கொடுப்பங்க
உம் நீங்க தான ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க சு சுமாருங்கிறீங்க
இல்லைங்க வீட்டுல அம்மா லா செஞ்சாங்கங்க நா சும்மா வேடிக்க மட்டுந்தா பாத்துட்டு இருந்தே
அப்படியா ஏன் நீங்க ஃபுட்டெல்லாம் சமைக்கிறது இல்லையோ
இல்லைங்க வரும் கொஞ்சோ கொஞ்சோ
ஓ இப்போதான் பழக்
ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓகே ஓகே
உம்
இங்க அம்மாதா செஞ்சாங்க நே நேத்தைக்கு நான் தான் செஞ்சிருந்தேன்
ஓ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு வருங்களா
ஃபுல்லா ஏ டூ ஜட் சமைப்பங்க நான்வெஜ்லருந்து வெஜிடேரியன்லருந்து ஏ டூ ஜட் சமைப்ப
பரவாயில்லைங்களே அப்போ எப்படி க
எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இந்த கேட்ட்ரிங்ல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஹ் டென்த் படிக்க இருந்துருந்து பாத்திங்கன்னா கொஞ்ச இன் அதாவது டெண்த் முடிச்சதையும் நான் வந்து இதுல கேட்டரிங் தா போலாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஐடியால் இருந்தேன்
ஓகே
சரி வேண்டாம் அது நம்ம ஒரு இதுப் எடுப்போம் சொல்லிட்டு நான் அப்படியே மாறிட்டேன் எனக்கு அதுல யானா இருந்தாலும் எனக்கு அதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு அப்பற இருந்து பப்பதின கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா சமைச்சு அப்பிடியே வீட்ல வந்து யாரு இல்லாட்டிம் போது நான் கொஞ்ச கொஞ்ச கொஞ்சம் அப்பிடியே ஏது எனக்கு தெரிஞ்சுது அப்பிடியே பாத்து அப்பிடியே பண்ணுவேன்
ஓகே இந்த யூடியூப்லா நீங்க பா
ஆ ஆ யூடியூப் பாத்துட்டு ஒரு டிஷ் பாப்பேன் பாத்துட்டு புதுசா ஏதாச்சு ட்டும் பாப்பேன் எப்பிடி என்னன்னு பா இப்ப பாத்துட்டு இது பண்ணிட்டு என்ன பண்ணுவ அதை நம்பே ட்ரை பண்ணி பாப்போம்
ஓகேங்களா ஆனா கரெக்டா அரதுக்கு அதே மாரி அதே வந்துருங்களா இல்லப் கொஞ்சம் சொதப்புங்களா எதாச்சும் எப்பிடிங்க அதெல்லாம் ஒரு டென் வாங்கல ஒரு டைம் பாத்தாலே எங்களுக்கு வரமாட்டேக்குது உங்களுக்கு எப்பிடி இந்த அளவுக்கு
இன்னொன்னு பாத்தீகங்னா அதை நீங்க பாத்துட்டே பண்ண மாட்டேன் ஒன்ஸ் அது பாப்ப என்னா பண்றா ஏது பண்றா எப்டி பண்றா அப்டின் பாத்ருவ பட் அவங்க சொன்ன அத் தே மெத்தட்ல பண்ண மாட்ட எனக்கு எனக் கு என்னோடைய மெத்தேடு எ நமக்குனு ஒரு இது வெச்சிருப்போல்ல நமக்குனு ஒரு ஸ்டாண்டடு இதா அப்டின் சொல்ட்டு இப்போ அவுங்க யூடியூப்ல சொல்றது வந்து இருவது மில்லி போடுங்க பத்து மில்லி போடுங்க ஒரு டீஸ்பூன் போடுங்க அர டீஸ்பூன் போடுங்க இருவது க்ராம் போடுங்க அதெல்லா நம்ம தெராசு மிஷின் வெச்சிட்டு எண்ணிட்டெல்லா இருக்க முடியாது
ஆ ஆமா ஆமா
பண்றத்னா நமக் கு டேஸ்ட்டுக் தௌந்த மார் நமக்கு தௌந்த மாரி நம்ம போடுவோமில்லயா அதே மாரி நா என்ன பண்ணுவன்னா நம்மளோட இதுக் தௌந்த மாரி நா வந்து அப்பிடியே மாத்திக்கிவே
ஓ ஓகே ஓகேங்க ஏன்னா நான் ஒரு தடவ செஞ்சன் ஏன்னா நீங்க இவ்ளோ நான் சும்மாதான் கேட்டேன் நீங்க இவ்ளோ சொல்றிங்க ஆனா நான் செ செஞ்சன் செஞ்ச எல்லாமே கருகிடுச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நான் எப்படி செஞ்சீங்கன்னு.
இல்ல அவங்க வந்து யூஸ் பண்றது வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து சாதா அலுமினியம் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது அவுங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃபிலிம்ஸ் கொஞ்சோ இதா யூஸ் பண்ணுவாங்க நம்மகிட்ட இருக்கற ஒரு மாரி ஸ்டவ்வு ஃபிளேம் வந்து நம்மகிட்ட இருக்கிறது ஒரு மாரி எரியும்.
உம்
இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு அது அதாவது ஒரு ஒரு ஒரு செய்முறை எப்-எப்டி செய்யறதுங்கிற ஒரு இது எடுத்துக்கணும் அவுங்ட்ருந்து.
ஆமா ஆமா
மத்தபடிக்கும் அது செயிறது எப் - எப்டி பண்றது என்ன ஏதுங்கறிது ஃபுல்லா நம்ம தான் பண்ணிக்கணும். இப்பிடி பண்ணலாம் ஆமா அதுக்காக அவங்க அவங்க என்னன்னல்லாம் பண்றாங்க அவங்க நாலு டைம் கலக்குறாங்க நம்மளும் நாலு டைம் கலக்கட்டெல்லம் பண்ணக்
ஏங்க நான் அப்டி தாங்க பண்ணேன், நான் எப்பிடினா நான் எப்டி பண்னேன்னா ஒ சும்மா ஏது எர்நூறு எம் எல் எதோ எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு அளவுெல்லாம் பாக்கல சும்மா லைட்டா மட்டும் தான் ஊத்தினன் அது கடைசியாபாத்தா அப்டி ஆயிடிச்சி. அப்பதான் தெரிஞ்சுகிட்டேன் ஓ இந்த அளவுக்கு அவுங்க சொல்றாங்கா அதே நம்ம பாத்து
அது அவங்க சொல்றது வந்து என்ன நா அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு அவங்களுடைய அளவுக்கு அவங்க இது பண்ண பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணா அவங்களுடைய செய்முறை மட்டு தெரிஞ்சிக்கிட்டு அந்த செய்முறைய ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணு நமக்கு என்ன கொனுட்டி நம்ம கிட்ட எது மாரி மெட்டீரியல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட எது மாரி பொருள் இருக்கு அத வெச்சு நம்ம எப்டி பண்லா நம்ம டேஸ்ட்டுக்கு எப்டி பண்ணலா ஒருத்த அவுங்களுக்கு பண்றவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு புளிப்பு பிடிக்கு ஒருத்தங்களுக்கு காரோ காரோ புடிக்கு ஒருத்தங்களுக்கு காரோ புடிக். ஏதோ ஒருத்தங்களுக்கு உப்பு அதிகமா புடிக்காது அப்ப அதுக்கு எதுக்கு தகுந்த மாரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிடம்னா கரெட்டா ஒ அக்யூரெட்டா வரு
பரவாலியே அப்போ நீங்க சின்ன வயசுலனா இந்த கூட்டஞ்சோறு இந்த மாரிலா ட்ரை பண்ணிருந்திருப்பீங்களா நீங்க அப்போ.
ஆ கூட்டந்த ஆ தெர்லா அதெல்லா சும்மா இதுல ஒரு அறியாத வயஸ் இல்ல விளாண்டது உண்டுங்க இப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ப்ச் அது கொஞ்ச தா அய்யி இதுல எல்லாத்தி ஒட என்ன ஸ்பெஷல்ன்னு பாத்தீன்னா பிரியாணி வந்து நா கொஞ்சோ ஸ்பெஷலிஸ்டு.
யார் நீங்க நல்லா செய்வீங் லா
செய்வே நா பிரியாணி செஞ்சேன்னா என்ன சொல்றது நாலு வீட்டுக்கு பத்து அது நாலு வீட்டு தள்ளி அஞ்சாவது வீட்டுக்கு மனம் போகும்.
பரவாயில்லயே நெஜமாதா சொல்றீங்களா? ஆ ஆனா அந்த பாய் வீட்ல பண்ற மாதிரி பண்ணுவீங்களா இல்ல எப்
அதே மாரிதா அது இல்ல இல்ல அதே மாரி தா அதே மாரி இருக்கு அந்த பிரியாணி ஒன்ஸ் செஞ்சன்னா சூப்பரா நீங்க நா வேணா ஒரு டைம் நீங்க பிரியாணி செய்ய நீங்க நான்வெஜ் சாப்டுவீங்க தான?
ஆ நல்லா சாப்பிடுவே நானு.
நானு பிரியாணி நானு எப்படின் சொல்லி சொல்லித்தரே அது மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க.
செரி சொல்லுங்க பாக்கலா நா நோட் பண்ணி வச்சுக்கிறே ஆஹ்.
து ஆ ய அதாது பிரியாணி வந்து இப்ப நீங்க ஒரு கிலோ அரிசிக்கு நா அளவு சொல்றே. ஓகேங்களா ஒரு கிலோ அரிசி க்கு வந்து ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துக்குங்க.
ஓகே.
ஆ ஒரு நாலு தக்காளி.
உஹம்.
அ பட்ட கிராமு இது தேவையான பொருள் இன்கிரீன்ஸ் நா சொல்றே.
ஓகே ஓகே.
இன்கிரிடியன்ஸ் நா சொல்றே என்னன்னு.
உம்
ஆ ஒ அ ஒரு கிலோ தக் ஒரு கிலோ வெங்காயோ ஒரு நாலு தக்காளி பட்ட கிராமு. ஓகேங்ளா?
ஆஹ் ஓகே.
அதுக்கப்புற நீங்க எண்ணெ கொஞ்சோ நெறைய ஊத்திக்கணு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல.
ஓகே.
தீ நல்லாக் நல்லா சூடானதுக்கப்ற என்ன பண்னா ஃபஸ்ட்டு வெறு இதுல வந்து வெங்காயத்த போட்ரணு
ஓகே
டு வெங்காயம் வந்து நல்லாப் ப்ரௌனீஷா ஆயிரனு
உம்
ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்ற அத எடுத்து வெச்சிரணு தனியா
ஓகே
டுருந்து தனியா எடுத்து என்ன பண்ணுவோம் அதாவது நம்ம ஃரை பண்ணி நம்ம எடுப்போ பாத்தியா வெளிய இப்பச் சில்லி இதெல்லா ஃப்ரைப் ப்ற அது மாரி வந்து வெங்காயத்த போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கை வெளிய எடுத்துரணு
ஓ நீங்க ஆமா ஆமா பொரிச்சு எடுத்து அதுக்கப்பறமேட்டு இந்த மாரி பண்ண சொல்றீங்
ஆ இல்ல இல்ல நான் சொல்ற கேளுங்க அந்த பொறிச்சு எடுத்து வச் ச்சுரனு ரெண்டாவ்து அந்த எண்ணெய்ல என்ன பண்னா லைட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவ்மே வந்து கடுகு இது மாரி போடுவாங்கல அதுக்கு பதிலா என்ன பண்னா பட்ட கிராம்பு சோம்பு அந்த எல அந்த இந்த அந்த மசால் இது இருக்குமில்லைங்ளா அந்தப் போ இதி போட்ருணு போட்டு நல்லா கொஞ்ச வதக்கி விட்டுட் டு ரெண்டாவது எகைன் திரும்ப என்ன பண்ணனும் வெங்காயத்த உள்ள போட்ருணும்
ம்
ஏன்னா பஃர்ஸ்ட்டு அதுவே நம்ம இப்ப ஏலக்காய் இந்த கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் வந்து கரெக்டா ப்ரௌனிஷ் ஆகாது
ஓ ஓகே
வந்து வெறு வெங்காயத்த போட்டு பிரவுனிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பட்ட கிராமு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு ரெண்டாவது வெங்காயத்த போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஓ
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டி இஞ்சி பூண்டு நீங்க அரைச்சிங்னாலும் சரி போட்டுட்டு நல்லா க கலறிவிட்டு அந்த ய என் தண்ணிய பிரிஞ்சு வர மாரி இருக்கணும். ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த நாலு தக்காளி என்ன பண்ணா மிக்சியில போட்டு அடிச்சிடணும்
ஓ அப்ப-அப்-அப்படியே போட தேவேல. மிக்சியில அ அரைச்சு அப்படித்தான் போடணும் ஆஹ்.
கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே போட்டீங்கன்னா தக்காளி வந்து தோல்லாம் அப்படி இப்டியே இருக்கும் ரெண்டாவது அந்த ஃபிளேவர் வந்து கரெக்டா எறங்காது. நீங்க அரச்சு ஊத்தும் போது என்னா லிக்யூடா இருக்கும்போது அரிசி வேகுமோது அந்த தக்காளினுடைய புளிப்பும் சேர்ந்து வேகும்
பரவால்லயே ஆ ஆ
வேகில என்னாங்கன்னா இந்தனோடைய எசென்சியல் ஃபுல்லா எல்லா அரிசியிலுமே எறங்கும் போது நீங்க பிரியாணி சாப்டும்மோது அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்
ஓ ஓகே
ஓகேங்களா அது மாரி அப்ப நீங்க என்ன பண்ண நாலு தக் கை ஃபுல்லா அரச்சி பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டா வெச்சுக்குணு இஞ்சி பூண்டு ப பேஸ்ட் போட்டதுக்கு அப் அப்பறம் வந்து அந்த இதயு வந்து நீங்க போடணு எது தக்காளிய வந்து போட்றணு
ஓ
ஓகேவா
ஆ ஆ அதா அந்த அரச்சத் தான எடுத்து போட சொல்றீங்க
ஆ நீங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்பறம் அந்த தக்காளிய எடுத்து ஊத்திரணு
ம் ம்
கொஞ்சோ நல்லா அந்த பச்ச வாசன போனதுக்கு அப்பறம் என்ன பண்ணுனா ஃபஸ்ட் அதுக் இது நீங்க இந்த ப்ராசஸ் பண்றக் முன்னாடியே
ம்
க்கன்ல சிக்கன் நீங்க வ வாங்கிட்டு வந்துருப்பீங்கல்ல சிக்கன் பிரியாணிக்கி அத வாச குக் பண்ணிட்டு என்ன பண்ணால் லைட்டா அதில் வந்து ஒரு தயிரு ஒரு அரைக்கப்பு த ஒரு அரை பாக்கெட் தயிரு
ஆஹ
அப்டியே ஒரு ரெண்டு கரண்டி அப்டி நீங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கரண்டி தயிரு ஊத்திட்டு
போய் இதுக்கு அளவலா இருக்குதுங்களா இவ்ளோ பேருக்கு சமைக்கணுனா இவ்ளோ கரண்டி தயிரு ஊத்தனுன்னே
அஹ அதாவது அந்த ஒரு கிலோ சிக் சிக்கன் அளவுக்கு அந்த தயிர் எல்லாத்துக்கும் அமையும் எல்லா சிக்கனும் ஒரு கிலோ சிக்கனுக்கும் இறங்குற மாதிரி நான் அளவு சொல்றேன்
செரி செரி ஆ‌
ஒரு ரெண்டு கரண்டி தயிரு பக்கம் என்ன பண்ணுனா சிக்கன் ஃபுல்லா ஊத்தி விட்டுட்டு மேலால வந்து லைட்டா இஞ்சிப் பூண்டு கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டுட்டு லைட்டா வந்து மொளகு மிளகு பொடி கொஞ்சம் லைட்டாக்கு அந்த இந்த பொடி சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டு என்ன பண்ணா நல்லா அக்கா லைட்டா உப்பு சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கம் சில்லிக்கு தடவுற மாரி அந்த பீஸ் ஃபுல்லா தடவி ஒரு ஹாஃப்னவர் நீங்க இந்த அத பண்ணி வச்சுட்டு நீங்க இந்த பிரியாணி செய்யறக்கு தாளிப்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணீங்கன்னா அந்த மசால் ஃபுல்லா வந்தீங்கன்னா இந்த சிக்கன்ல வந்து இறங்கிடும்
ஓ ஓகே
இப்ப நீங்க தூக்கி உள்ள போடையில அந்த பிரியாணிக் பிரியாணிக்கி அரிசிக்குண்டான எசன்சியல் ஃபுல்லா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட மசாலா எடுத்துக்கும் இந்த சிக்கனுக்கு போட்ட மசால் ஃபுல்லா பான்னா இங்கே நல்லா உறிஞ்சிக்கும் அப்ப நீ உள்ள போட்டு வேக் இதுல வெச்சு நீங்க எடுத்து சாப்படயீல அந்த இ ப பீஸ்லயு பாத்தின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாவர் கெடைக்கு நீங்க மொத்தமா வெறு சிக் க்கன மட்டு தூக்கி போட்டு வேக வச்சீங்கன்னா சிக்கன் பாத்தின்னா ஃபுல்லா சக்க சக்கையா வெறு டேஸ்ட் இல்லாம சல்லுனுருக்கு.
சேரி
ட்டு ஒரு ஹாஃப்னவர் இது நல்லா ஊற வச்சி எடுத்து வச்சிட்டு நீங்க அதுக்கப்பறோ என்ன பண்ணு அத அந்த த தக் தக்காளி ஊத்தி நல்லா கொதிவுட்டதுக் அப்பறோ அதுக்குள்ள நீங்க நல்லக் கொதிக்க கொதி வச்சு வரம்போது அரிசி போய் ய சிக்கன் பீஸ் போட்டிறிங்கிக
ஆஹ் சரி
ட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டுட்டீங்கனா கொதிச்ச விட்டதுக்கு அப்ற அரிசி போட்டு நீங்க தண்ணிய வேணுங்கற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு சால்ட்ட போட்டு மூடி விடணு அதாவது லைட்டா மேல பாத்தீங்கான நெய் ஊத்திக்கணு ஃபர்ஸ்ட்டு
ஓகே ஓகே
ஃபர்ஸ்ட்டே கொஞ்ச நெய் ஊத்திட்டு அதுக்கப்பறமா நீங்க என்ன பண்ணனும்னா இதய போட்டுக்கணு ஆ கொத்தமல்லி, பொதினா தழ லைட்டா கிள்ளி போட்டுட்டு மூடி வச்சு வீசில் விட்டுருங்க விசுல் விட்டு எடுத்து வச்சு நீங்க எடுக்கும் போது பாத்தீன லைட்டாக நெய் மேலல ஊற்றி அப்படியே கலரிங்கன வச்சுங்க அப்படியே அல்டிமேட்டா இருக்கும்
ஐயோ சொல்றப்பயே டேஸ்ட்டா இருக்குது சாப்பிடணு போல இருக்குது நான் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே நிச்சயமா
கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க பாய் வீட்டு பிரியாணி இல்ல நம்ம ஜிகே வீட்டு
ஹஹ சரிங்க சரிங்க கண்டிப்பா ட்ரை பண்றேன்
செரிங்க
ஆ நன்றி அப்றோ நான் நான் ட்ரை எழுதி வச்சுட்டேன் நெறய எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறோ பத்தரமா எடுத்து வச்சர்றே இல்லனா தொலஞ்சுரு
நீங்க மறக்காம இப்ப எழுதி வச்சுட்டு வேண்ணா ரிட்டன் என்ன கூப்புடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல செரி ஓகே நா சொன்னதெல்லா ஒண்ணு விடாம நோட் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்பறமா எனக்கு கால் பேக் பண்ணுங்க
ஆஹ் ஓகேங்க ஆஹ் பாய்ங்க ஆஹ்
ஹ